ஹலோ
ஆ கர்நாடகால ஒன்றர்ல்லா இருக்கா
னு இருக்கு
ஓ செரி செரி பெங்களூர் வந்து கர்நாடகலதான இருக்கு
ஆமா
செரி செர்
மத்த கிளாஸ் எல்லா எல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இன் நீங்க வந்து உறுப்படியாக பண்ணுங்க கேர்ள்ஸ் தா நம்ம கிளாஸ்ல அதிக நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுங்க அப்படி இப்படின்னு கெடக்கறானுங்க அந்தஃபிஷியல்ல
ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொன்னானுங்கன்னா என்ன பண்ணுவானுக
தெரல கர்நாடகால வந்து ரொம்ப ஐ மீன் எல்லா பிரிகுவண்டா விசிட் பண்ற ஏதோ ஒரு இதுக்குதா அவ்ளோ இதெல்லா இருக்காது எல்லா கடசில ஒரு இதுக்கு தா வருவாங்க அப்போ என்ன ஒன்னா கூறுக இருக்கு மைசூர் பேலஸ் இருக்கு மைசூர் சூ இருக்கு இது பே பேங்ளூர் பாத்தீன்னா நூலு மால் இருக்கு ஐ வேற என்னன்னமோ இ
மைசூர் பேலஸ் நறைய பேர் ஏரக்குனே போயிருப் ப்பாங்க ஏன்னா அது ரொம்ப பேமஸான இதுல்ல
பத்தாதுக்கு இப்பவும் ஏ ஃபோன் நல்லா இல்ல ஹன்
நா மட்டும் என்ன வாம நா போய் நா இங்க போன்ல போட்டோ புடிச்சே
அப்போ ஓன் டைம்ல போன் இல்ல
இருந்தாலுமே வந்து நான் வந்து அந்த மணாலி போனன்ல அங்க நிறைய பேர் நிறைய இந்த ஸ்நோலலா நிறைய விளையாட்டு விளாண்ட் க்காங்க ஆனா நாங்க மணி எடுத் எடுக்காம உள்ள போயிட்டோ லூசு மாதிரி அங்க போயிட்டு ஒண்ணு மே ரைட்ல எதுவுமே பார்டிசிபேட்டே பண்ல ரொம்ப கடுப்பாயிருச்சு எனக்கெல்லா
ம் நடக்கறத பாத்த இப்பவே ஐ விக்கு காசு சேத்து ப்பனும் போல ஹா
ஆமா அதெல்லா சேத்து வை அங்க போய் ஷாப்பிங் பண்றக்கு ஒரு எப்டியு இப்ப இருக்கிற இத பாத்தா ஒரு த்ரீ தௌசனாச்சு வேணு
மொதல்ல ட்ரெஸ் வாங்கணு அதுகேத்த மாரி
ஆமா ம்ஹு டெய்லியுமே இதுல ஒரு மூணு கால் பேசினா கூட போது
ம்ஹும்
ஹ் ஆனா நாங்க இருக்கும்போதெல்லா இந்த மாரி ஃபோனே இல்லைல்ல இல்லனா நாங்கெல்லா எத்தன போட்டோ இன்னு எடுத்திருப்போ ம் அப்பதா வந்து அந்த மொபைல் ஃபோனே வந்து இதாக ஆரம்பிச்சிது கொஞ்ச கொஞ்சமா குரோத் அப்பதா ஸ்டார்ட் டூ தெளசண் டென்லதா ஸ்டாட்டாச்சு டு தெளசண் எய்ட்ல வந்து பயங்கர பேசிக்கா தா இருந்துச்சு ஒரு ஃபோன் ருக்காது ஒரு பெரிய இது அப்பலா இப்ப பாரு எவ்ளோ ஒரு டெக்னாலஜி டெவ்ளப்மன்ட்டு எப்பா ஆனா எதுமே ஃபோன் இது எதுமே காசு எதுமே எடுத்துட் போலைனாலு ஒரு என்ஜாய்மென்ட் இருந்துச்சு
இந்த செமஸ்ட்ரு வேற முக்கியமான செமஸ்ட்ருனு பயம் வேற முருத்தி உட்றாங்க மெயின் சப்ஜெட் இதுல நெறையாருக்கு ஏழு சப்ஜெக்ட் என்னமோருக் பத்தாதக்கு அஞ்சர மாசோ அப்டே இது கொஞ்சோ ஒரு மாரி இழுத்துக்கிட்டே தா போகும் போல அது இன்ட்டனல்ஸ் மூணு கெடையாது இத்தன நாள் வரலேந்து மூணு இருந்தனால அப்டே எனக்கு நேரோ போறதே தெரியாது இந்த தரவ வந்து ரெண்டு போல இதுக்கு மேல ரெண்டு தானாமா சோ ஒரு ஒரு இன்டர்னல்ஷூக்கு இதா ஒன்ற மாசோ கேப்புருக்கு ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது இந்த செமஸ்ட்ரு எல்லா கோர் பேப்பரு இதுல தா இரு க்கு
தமிழ் மிடியோ படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ஸே அவ்ளோ ஒரு ஷயின் ஆகுறாங்க அவ்ளோ தமிழ்க இதுலே அவ்ளோ படிச்சுட்டு வந்து அப்டி பண்றாங்க அப்டி பத்தன்னா நீங்கலா இன்னு நல்லா பண்ணணு ம் ம் உண்மைலே பிளஸ் டூ வரைக்கு மட்டு அப்டி தமிழ்லயே படிச்சுட்டு வந்தவங்க டிகிரில வந்து எல்ல எப்டி பிக்கப் பண்றாங்க அ அந்த மாரிலா நீங்க யோச்சு பாருங்க ஆனால அவுங்கள விட உங்ளுக்கு வந் து இன்னு நல்லா பெஸ்டாவே குடுக்லா அவுகள கம்பார் பண்ணு போது நால அப்டித்தாபா நாலா சின்ன வயசுல இருந்தே நா தமிழ் மீடிய தா படிச்சே நா போய் என்னக்கு இங்லீஸ்ல மீடியலா படிக்கவே இல்ல ஆனா எப்டி நா ரெண்டு டிகிரி நா இங்கிலீஸ்லயே முடிச்சிட்டு வந்தனு இப் இப்ப வரைக்கு என்னால எனக்கே தெரியில ம்ஹீம் அத கம்பேர் பண்ணும்போது நீங்கள இன்னுமே நல்லாவே பண்ணலா
இப்ப என்ன போய் கேள்ஸ்ல போட சொல்ற நா என்ன பண்றது கிருபாட்ர சொன்ன பாத்து ஏதோ பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி கூடு அப்டினு மெசேஜ் போட்ருந்தே தனியா மேக்சிமமே நாலாயிரந்தாருக்கு இன்னு கவுண்ட் இன்கிரீஸ் ஆச்சுனா இன்னு டிக்ரீஸ் பண்ணுவாங்க அப்டின்னா அப்றோ கேல்ஸ் எல்லாத்துலயு குரூப்ல மெசேஜ் போட சொல்லு அப் அப்டின்றா நா எங் நா போட சொல்லி யார் வந்து போடுவா?
உம் ஏன் யாரு போ போட மாடிக்கிறாங்க.
தெர்ல ஒரு பொண்ணு பேசிட்டு தான் இருக்கா குருப் ப்பல ஒரு ரெண்டு மூணு பசங்க ஒரு பொண்ணு அவங்களா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க.
ஆஹ் சேரி சேரி நான் குரூப்லலாம் பேசும் போது ரொம்ப கவனமா பேசணும். எல்லாருமே பாக்குறது ஒரு சிலர் தேவையில்லாம நொய் நொயின்னு என்நென்னத்தையோ போட்டு சண்டைக்கு இழுத்துகிட்டு இருப்பாங்க.
அதெல்லாம் இழுத்துக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் என்ன நடக்கும் மேக்சிமம் என்ன நடக்கும் எல்லா நிறைய பேரு டீச்சர்ஸோட ஸ்டிக்கர் இருக்கும் அத வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான்.
உம் ஃபண்ணா போற வரைக்கும் பிரச்சனை இல்ல
அப்படி மட்டு்ந்தே போகாது எல்லா நேரமும் வந்து ஒண்ணுமே மெசேஜே யாருமே அவ்லோ யூசே பண்ண மாட்டோம் தெரியும் எப்போவதான் அது ரேர் அது.
பரவாயில்ல அப்ப எல்லாருமே கொஞ்ச நல்லா மெச்சூர்டா இருக்கீங்க அது வரைக்கும் நல்லது.
யாருக்கு நேரம் இருக்கு இதெல்லாம் போட்டு பண்ணிட் இது பண்ணிட்டு இருக்க.
ஹ ஓகே ஓகே
உஹ்
உஹம் ஏன்னா லூசுன்ன லூசுக நிறையன்ன சண்டை போட்டு கெ டக்கும் குருப் கடந்து அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஓக் ஓகே ஓகே எல்லாம் படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் எல்லாம் மெச்சூர்டா இருக்காங்க போல.
ஹ்ம்
உம் உஹ்ம்
ஹும்
டைம் எப்டித்தான் ஓடுதுனே தெரியமாட்டிக்கிது ஹன்.
ஹூம்
எனக்கு நம்ம காசி தாத்தாலாம் இல்லங்கறதெல்லாம் நம்பவே முடியமாடிக்குது.
உம்
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தன்னா போன மாசம் தான் பாத்தன் இந்த மாசம் இல்ல. இந்த கடைசியில சாப்பாடு எல்லாம் போட்டு நான் தான் போட்டு குடுத்த சாப்பாடு. அன்னைக்கு போயிருந்தன்ல பாக்குறக்கு நான் தான் சாப்பாடு போட்டு அப்புறம் அந்த அது பேரு என்ன ஒரு மாதிரி துண்டு துண்டா ஒயிட் கலர்ல பன்னீரு பன்னீரி பன்னீர் பொரியல் வச்சிருந்தாங்க பெரிமா. ஒரு மாரி வறுத்து என்னமோ பண்ணி அதெல்லாம் வச்சு குடுத்து பீன்ஸ் பொரியலு, பருப்பு குழம்பு எல்லாம் ஊத்தி குடுத்தன் நானு ம் நல்லா சாப்ட்டாங்க அன்னைக்கி.
ம்
உகும் போன மாசம் பாக்குறவங்கள இந்த மாசம் பாக்க முடியல பாரு
பாட்டி என்ன சொன்னாங்க இன்னைக்கு பேசினியா பாட்டி ட்ட
ஆஹ்ன் பாட்டிட்ட பேசுனன் உன்னைய நெனச்சிதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
நெனச்சு சந்தோஷப்பட்டாங்க
சம்பாரிச்சு துணி மணில எடுக்கு றீல்ல அதுக்கு உகும்
பண்ணிட்டுருக்கேன்.
இருந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயம் தானே இருநூறு ரூவானாலும் போட்ரியல்ல அதுக்கு பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் ஸ்காலர்ஷிப்கு எழுதி போட போட்டாலா போட்டாலான்னு விசாரிச்சிட்டுகட ந்தாங்க அப்பறந்தான் உங்க அம்மாகிட்ட ஒன்ன ரெசிப்ட் வேணுமாம்மா ரெசிப்ட் வேணுமாமா அப்டின்ட்டு இருந்தாங்க அது கிடைக்குமா அப்டின்ட்டு இருந்தாங்க அப்டி இப்படின்னு பேசிட்டு கடந்தாங்க உம் உம். ஆனா உங்க அப்பா கிரேட்டுடி எல்லாத்தையும் எவ்வளவு இதுலயே பிரணேசுக்கும் ரெண்டாயிரம் ரூவாய் கட்டி டியூசனுக்கெல்லாம் சேத்தி வுட்றாங்க.
இனி அடுத்து ஒரு ரெண்டு கால் பேச முடியுமா? அஅஅ
நைன் தேர்ட்டிக்கு அது வந்துருமோ
அதுவரைக்கும் ஃப்ரீதானே
அதுவரைக்கு
அப்புறம் எனக்கு அடுத்த வீக் அதெல்லாம் முடிஞ்சுரும் இப்ப நைன் போர் தான் ஆகுது இரு இப்ப இது என்னாம் த்ரீ மினிட்ஸ்ல முடிஞ்சிரும்
இன்னும் ஒரு கால் வேணா இ பேச முடியும் ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு கால் முடியாது
ஓ சரி
நாளைக்கு மார்னிங்கெல்லாம் போர் ஓ கிளாக் அது வேலைக்கு போயிரும் அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருப்பேன் அதுக்கப்புறம் நைட்டும் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன் நாளைக்கு நைட்டு
இப்ப இன்னைக்கே ஒரேடியா பேசுறேன்னா இந்தங்க வீக் எனக்கு பிஸியா இருந்தாலும் இருக்கும் அதான் இன்னைக்கு நான் ஒன்னும் படிக்கல ஒன்னும் பண்ணலே இன்னைக்கு மொதல் நாள் நாள ஒர்க் எல்லாம் கொடுக்கல அதனால இப்படி இருக்கேன் ஆஹ் நாளைக்குனா ஏதோ பிச்சு எடுத்து மண்ட காஞ்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டுகிடக் நான் என்ன பண்றது தெரியாம அதுதான் சொல்றேன் அதனாலதான் கேட்டேன் ஏன்னா நான் இந்த வாரம் அதுக்கு இதுக்கு அதனாலே என்னாலே இப்படி பேச முடியுமானு தெரியல
ஆஹ்
உம்
சரி சரி முடிஞ்ச அளவுக்கு பாரு
ரம்ப வேணா ஒரு கால் பேசலாம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு பேசுறது வந்து லீவ்ல வீக்கெண்டில் பேசலாம்
உம் உனக்கு அட்லீஸ்ட் நேத்து லன்ச் பீரியட்ல பேசின இல அது மாதிரி டெய்லி ஒன் மட்டும் கூட பேசினா கூட போதும் உன்னால முடி முடீற அளவுக்கு அதுவும் முடிஞ்சா பேசினா போதும்
அப்ப லன்ச்ல ஃப்ரீயா இருந்தா மெசேஜ் போடுங்க எனக்கு வந்து ஒன்னே கால் டூ ரெண்டு மணி லன்ச்
ஒன்னே கால் டு ரெண்டு மணி நான்அப்ப வேணா மெசேஜ் பண்றேன் நீ ஃப்ரீயா இருந்திட்டினா பேசு ஒரு கால் மட்டும் கூட பேசுனா போதும்
சும்மாதான் இருப்பேன் லக்ஷாவும் ஹாஸ்டல்ல தானே இருக்கா அவ மெஸ்ஸுக்கு போயிருவா நான் தனியா தான் சாப்பிட்டு இருப்பேன் யாரிட்டையும் பேசாம உம்
பெருசா ஒண்ணும் நிறையல்லாம் ஒண்ணு பேசணும் இல்ல ஒரு இது மட்டும் போ பேசுவோம் உம் ஹம்
சேரி சேரி பாட்டி இன்னைக்கு என்ன சொன்னாங்க ஆஹ் ஆஹ் அவ அப்பதே வந்துட்டான் நினைக்கிறேன் நான் மொட்டைமாடிலே இருந்து பார்த்தேன் அவன் வரத பார்த்தேன்
ஓகே ஓகே பாட்டி என்ன சொன்னாங்க வேறென்ன சொன்னாங்க வேற ஒன்னூ சொல்லல நா பதினாறாவ்து நாள் முடிஞ்சு போவாங்க நெனைக்கிறே வீட்டுக்கு எப்டின் எனக்கு தெரில இன்னூ பெரிமா யார் கூட இருப்பாங்க என்ன ஏது அ து ஒன்னூ இன்னூ ஒன்னூ தகவல் இல்ல இனிமேல் தா தெரியூ எல்லாரூ பதினாறு முடிக்றக்காக வெயிட் பண்ணிட்ருப்பாங்க நெனைக்கிறே ம் ம் ஏ பெரிமா உஷாக்கா கூடல்லா இருப்பாங்ளாங்றதெல்லா டவுட்டு தான் ம் ம் எப்டி முடிவெடுத்து எப்டி கொண்டு வராங்கன்னு தெர்ல ஓகே ஜெய்ஸ்ரீ கட் த கால்